ஆ நல்லா இருக்கேன் மேடம் நீங்க நல்லா இருக்கீங்ளா?
ஆ நா நல்லா இருக்கன் சா
ஆ ஆ சாப்ட்ட மேம் நீங்க மேம்
என்ன சா நானு சாப்ட்ட நானு நா வந்து இட்லி சாப்ட்டங்க ஆமா
ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு
நல்லாதா போயிட்டு இருக்கு கொஞ்சோ கொஞ்சோ அடிக்கடி போர்றா போகு இது ஃபுல்லா லேடீஸ்
அப்டிங்ளா மேம் மேம் உங்க பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸா இருக்கு கொஞ்சோ தள்ளி வந்து பேச முடியுமா
இல்ல ஆக்ச்சுவலி யாருமே இல்ல நா தனியாதா இருக்க
அப்டியா மேம் இல்ல பேக்கிரௌவ்ண்ட்ல ரொம்ப ஓவர் நாய்ஸா இருக்கு
அப்டிங்ளா
ஆமாமா மேம் ஆ இப்போ ஓகே மேம் சொல்லுங்க மேம்
ஆநீங்க எப்டி படிச்சிட்டு இருக்கீங்ளா
இல்ல மேம் நா வந்து டாமியோ பேப்பர் சர்வீஸஸல்ல ஓர்க் பண்றன்
ஓ சூப்பர்
ஆமா மேம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்ப படிச்சிட்டு இருக்கேன்
அப்டிங்ளா மேம் ஓகே ஓகே மேம்
நீங்க எப்டி ஐ பி எல் எல்லா பாப்பீங்ளா எதோ வேற எதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா
மேம் நா வந்து டபிள்யூ டபிள்யூ எப்தா மேம் ரொம்ப பா ப்ப ஆமாங் மேம் ஆ ஆமாம் மேம் நா ஐ பி எல் எல்லா பாக்க மாட்ட
வெளயாடுவீங்ளாட
இல்ல மேம் கிரிக்கெட் கிளிகெட் கிரிக்கெட் எல்லா வெளயாட தெரியாது
ச ஏதுவாக வெச்சு ஆஹ
நீங்க பாப்பீங்ளா ஐ சபி எல் எல்லா
ஆ நா பாப்பேங்க நா ஆ சி பி ஃபேன்னு
அப்டிங்ளா ஓகே ஓகே மேம்
டபள்யூ டபிள்யூ பத்தி எல்லாம அவ்ளோக்கா தெரியாது
சேரி ஓகே மேம்
தும்மா கேள்விப்பட்டிருப்ப
ஓகே மேம்
நீங்க எப்டி தனியா இருக்கீங்ளா ஃபேமிலியோட இருக்கீங்ளா
ஃபேமிலி கூடதா மேம் அப்பா, அம்மா, தம்பி, நானூ
ஓ சூப்பர்
எஸ் மேம் நா வந்து ஆக்சுலா பாக்சர் மேம்
ஓ நீங்க பாக்சிங் பாக்சரா
ஆ எஸ் மேம் எஸ் மேம்
சூப்பர் சூப்பர் ட்ரெயனிங் எடுத்துட்டு இருக்கீங்களா போஸ்ட்ல இருக்கீங்களா
இல்ல மேம் ஆல்ரெடி நானு டிஸ்ட்ரிக் லெவல்ல அடிசிட்டு வன்ட்ட
ஒ
அதுக்கப்புறோ ஸ்டேட் லெவல் போனுன்ருந்த அதுக்குள்ள அப்பாவுக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயி அ ஃபீஸ் கட்ட முடில
ஒ ம் பரவாயில்லா இன்னு நறைய வாய்ப்புக்கள் வரு
ஓகே மேம்
நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லா கோல்டு ஜெய்யிச்சிங்களா சில்வர் ஜெய்ப
மேம் கோல்டு தா கோல்டு தா ஃபஸ்ட்டு
சின்ன வயசுல இருந்து பண்ணிட்ருக்கீங்களா
ஆ எஸ் மேம் சிக்ஸ்த்து படிக்கும் போதுல இருந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க
ஒ
பாக்ஸ் பாக்சிங் ரொம்ப புடிக்குமா
ஆ எஸ் மேம்
எனக்கு அந்த மாரி அத்லெட்டிக்ஸ் ஸ்போட்ஸ்ல எல்லா ஒன்னு இன்ட்ரெஸ்ட் இல்ல சும்மா பாக்கறதுதா
ஓ ஓகே ஓகே மேம்
எதுமே வெளாட மாட்டீங்களா என்ன எந்த ஸ்போட்ஸுமே வெளாட மாட்டீங்களா
சுத்தமா எதுமே வெளையாட மாட்ட
அப்டிங்களா மேம் ஓகே ஓகே மேம் அப்பறோ என்னோட ஃபேஷன் வந்து பாத்திங்கன்னா எடிட்டிங் மேம் வீடியோ எடிட்டிங்
ஓ வீடியோ எடிட்டிங் பண்றீங்களா நானு கொஞ்சோ அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டுல தா வந்துட்ருக்கே இப்போ
ஓகே ஓகே மேம் நா வந்து டெய்லியு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த மாரி லைக் எல்லா இப்ப எப்டியு கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரீச் ஆய்ரும் மேம்
ஓ இன்ஃப்ளூயன்ஸரா இருக்கீங்களா
ஆ எஸ் மேம் மொதல்ல ஒரு ஐ டி வச்சிருந்த அது பேன் ஆய்டுச்சி அதுக்கப்பறோ திருப்பி புதுசா ஒரு ஐ டிய ஓபன் பண்ணி அதுல இப்ப வீடியோ போஸ்ட் பண்ணிட்ருக்க மேம்
சூப்பர் சூப்பர் நல்லா இப்ப இன்ஃப்ளூயன்சர் தா நறையா இருக்காங்க
எஸ் மேம் எப்புடியூ எஸ்டர்டே போட்ட வீடியோக்கு எப்டியோ சிக்ஸ்டி கே லைக் வந்துருச்சு
ஓ ஒரு நாள்ளே சிக்ஸ்டி கே தாண்டிருதா
ஆ ஆமா மேம் த்ரீ லாக் வியூஸ் போயிருச்சு
எவ்ளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க
மேம் நா நா அரௌண்டு தௌசண் கிட்ட இருக்கும் மேம் அ வந்து ஓபன் பண்ணி ஒன் வீக் தா ஆச்சு அக்கௌண்ட்டு
ஓ இப்பதா புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா
அரௌண்டு ஒன் தௌசண் கிட்ட வந்துருச்சு ஃபாலோவர்ஸ்ஸு
பரவால்ல ஒரு வாரத்துல இதெல்லா நல்லதுதா
ம் எஸ் மேம்
நா சும்மா பாத்துட்டுதா இருப்ப வேற ஒன்னு இல்ல ஒன்னு பண்ண மாட்ட சும்மா ரீல்ஸ் பாத்து சேர் அதா வெளயாடவு மாட்டாங்கக்கா
ஓகே ஓகே மேம்
நா வேற ஒன்னு பண்றதில்ல நீங்க ரொம்ப மல்டி டாஸ்கிங் பண்றீங்ளோ
ஆ கரெக்ட் ஆ எஸ் மேம் பாக்சிங் ட்ரெய்னிங் இப்ப போறதில்ல அப்டியே டச் விட்ருச்சு
திருப்பி ஜாயின் பண்லானு இருக்கீங்ளா அது அப்டியே விட்டுட்டீங்ளா
ட்டீஸ் பண்ட்டுதான் இருக்கன் எப்டி ஜாயின் பண்லானுத இருக்க ஆனா அதுக்கு டைமே கெடைக்க மாட்டேங்குதுக்கா
ஓ
எஸ் மேம் டைமே கெடைக்க மாட்டேங்குது போய் ஜாயின் பண்லானா நம்ம கோச் இங்கதா இருக்காரு நியர் பை ஹவுஸ்தா
புடிச்சிட்டிருக்கீங்ளா இல்ல ஹாஃப் டைம் வேறோ அப்டி
புரில மேம்
ஃபுல் டைம் கோச்சிங் இருக்குமா கொஞ்சோ நேரம் மட்டு போய்ட்டு வருவீங்க
ஒரு டூ ஹார்ஸ் இருக்கும் மேம் அது அது இல்லாம வீட்ல பிராக்டிஸ் பண்ட்டுதான் இருக்க பாக்ஸ்சிங் பேக் எல்லா வெச்சு டெய்லி மார்னிங் எந்திரிச்சிருவ எந்திரிச்சு ஒரு டூ ஹார்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மேம்
டூ ஹார்ஸ் பண்ணிருவீங்ளா சூப்பர் ஜி
என்ன மேம் ஜி ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட்போயட்டு இருந்த இப்ப அதுவு ஸ்டாப் பண்ட்ட கொஞ்சோ ஹெல்த் இஷ்ஷுஸ் இருக்கா அ ஆமா மேம் ஃபுல் போக்கஸ் எடிட்டிங்லதா
பரவால பரவால வந்துருவீங்க ஒரு வாரத்துல தௌசண்ட் ஃபாலோவர்ஸ் வந்துருச்சல
ஆமா மேம் ஆனா அந்த வீடியோ போஸ்ட் பண்றக்கு முன்னாடி டூ ஹண்டர்டு மொதோ சம்திங் இருந்தாங்க அதுக்கப்றோ திருப்பி ஒரு எயிட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் என்னமோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேம் ஃபாலோ
அது நம்ம போடுற கன்டன்ட் பொறுத்து அது எல்லாமே மாறு
ஆ எஸ் மேம்
இப்ப வந்துருவீங்க ஒரு வாரத்துலயே இவ்ளோ வந்ட்டீங்கனா கண்டிப்பா வந்துருவீங்க
ம் நா இப்ப ரீசன்டா என்ன வீடியோ போட்டன்னா அந்த கருப்பன் படோ வந்ததது இல்ல மேம்
ஆமா சூர்யாவோடது
ஆ அந்த பீஜியம் ஒன்னு எடுத்து போட்ட
ஆக்சுலா என்னோட குலதெய்வம் பா வந்து பாத்தீங்கன்னா கருப்பன்தா
ஓ சூப்பர்
ஆமா மேம்
இப்போ உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப புடிக்கு
எனக்கு வந்து நா வந்து தளபதிவு விஜய்
ஓ சூப்பர் ஏனா நாங்களு அவுங்க ஃபேன்தா
அப்டியா ஓகே ஓகே
எல்லா மூவி பாப்பீங்ளா லைக் சுமாரு
எல்லாமே பாப்ப மேம் இது நல்லாருக்கோ அது ரொம்ப ஹைப் குடுக்குறாங்ளோ அந்த மூவி போய் கண்டிப்பா பாத்துடுவ
எல்லா லாங்வேஜ்லயு பாப்பீங்ளா வெற தமிழ் மட்டு
எல்லா லாங்குவேஜ்லயு பாப்ப மேம்
சூப்பர்
ம் இங்கிலீஷ் மூவி தா அதிகமா பார்ப்ப
நானு இங்கிலீஷ் தா அதிகமா பார்ப்ப
அப்டிங்ளா மேம்
ஆமா
என்ன இங்கிலீஷ்ல என்ன மூவிஸ் உங்களுக்கு புடிக்கு பாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லா பாத்துருக்கீங்ளா
ஃபாஸ்ட்டா ஐயோ அந்த மாரி எல்லா பாக்க மாட்ட நானு
ம் நா வந்து அந்த
போர் அடிக் பாப்ப
புரில மேம்
இந்த இங்கிலீஷ் சீரீஸ் வருல
ஆ எஸ் மேம் எஸ் மேம் அந்த கொரியன் சீரீஸ் அந்த மாரிங்ளா
இல்ல கொரியன் பாக்க மாட்ட இங்கீஸ்லயே தா பாப்ப லைக் இங்கிலீஷ் அந்த மாரி தா பார்ப்ப
ஓகே ஓகே மேம்
எஃப் ஃபோர் அந்த மாரி எல்லா பார்க்க மாட்ட
ஓ
நீங்க எப்டி மார்வல் அவெஞ்சர்ஸ் அந்த மாரி பாப்பீங்ளா
மாரி தா மேம் பாப்ப நானு
ம் செரி
நா ஆக்சுவலா ஒரு கார்ட்டூன் பைத்தியோ
ஓ கார்டூனா அனிமிவா
என்ன மேம்
கார்ட்டூனா அனிமியா
அனிமி கார்ட்டூன் எல்லாமே பாப்ப நானு நரோட்டோ ஃபுல்லா பாத்துட் ட மேம் சீரீஸ் எல்லாமே
நரோட்டோ ஃபுல்ல எனக் பாக்கணுனு ஆச ஆனா எனக்கு என்னன்னே தெரியாது பா தனியா ஒரு மாரியா இருக்கு
அது நல்லா இருக்கு மேம் பாருங்க நா சொல்றத நா சொல்றத விட நீங்க பார்த்தாத உங்களுக்கு இன்டரஸ்டிங்கா இருக்கு
அதுதா நா நறைய பேத்த கேள்விப்பட்டுருக்கே ஆனா அது ரொம்ப பெருசா இருக் கறனால அது பாக்குறதுக்கு ஒரு
ஆக்சுவலா நா ரொம்ப ரொம்ப டிப்ரஷனா இருந்தன்னா கிட்டத்தட்ட நறுசோ நறுடோஸ் தா பார்ப்ப
ஆமா
ஆக்சுவலா மாதரா உச்சிகாங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப புடிக்கு எனக்கு
எனக்கு எதுவ்மே தெரியாது சும்மா அவங்க எதெதோ வருவாங்க அவ்ளதா
ஆ இத்தன வர்ஷமா இருக்ற டைம்லல்லா அந்த சீரிஸ் பாத்தா டிப்ரெஷன் எல்லா அப்டியே கொறஞ்சிரு மேம் இப்ப நம்ளுக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துரு ஆமா நம்ளு இந்த மாரி மாறனு அப்டின் சொல்லி பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறே வீடியோ கேம்ஸ் எல்லா வெளயாட்றீங்ளா
வீடியோ கேம்ஸ்லா வெளாட மாட்டே நான்
ஓ
எ தம்பி வந்து எஃப் எஃப் பிளேயரு ஃப்ரீ ஃபயர்
ஓ சூப்பர் எ ஃப்ரீ ஃபயரு நா மொதல்ல வெளயாடிட்ருப்பே இப்ப விட்டுடே
எயிட்டி நைன் அவனோட லெவல் வந்து எயிட்டி நைன் தா கிட்டத்தட்ட அந்த ஐடி ஆமாமா எயிட்டி நைன் வரைக்கு போய்ட்டா கிட்டத்தட்ட அந்த ஐடி க்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு செவன்டி தௌசண்ட் கிட்ட செலவு பண்ணிருப்பா
செவன்டி தௌசண்ட் செலவா ஐயோ பரவால்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கறனால அவங்க வந்து அச்சீவ் பண்ணிருவாங்க வே
ஆமா அந்த ஐடி வந்து நறயா பேர் கேட்ருக்காங்க ஒரு ட்வென்டி கே தேர்ட்டி கேக்கெல்லா ஆனா அவே யாருக்கு குடுக்கல
ஏ குடுக்க வேண்டிதானே நல்லா ஏர்ன் பண்லால்ல
இல்ல மேம் ஏன் ஏர்ன் பண்லா ஆனா அந்த நம்ம செலவு பண்ண காஸ்ட்ட விட கம்மியாதான் நம்மளுக் கெடைக்கிது இப்ப நாங்க வந்து ஒரு ஐடி வந்து நல்லா வெளயாண்டு வச்சிருக்கோ இப்போ அவே போய் அந்த எடத்துல சொல்ல மாட்டானா நா எ யிட்டின் நைன்த்து லெவல் அப்டின்ட்டு
ஆமா அது கரெக்ட்டு தா நம்ம குடுத்தத விட டபுளா வந்தா நம்ம
நா நா வந்து ஒன் லேக் கேட்டா குட்த்தர்லா அப்டின் நெனச்சே நா
ஒன் லேக்லா குடுத்தா வாங்கிர்லா நம்ம குடுத்த காச விட ஜாஸ்தியா வரு
ஆ கெடச்சா வாங்கிர்லா ஆனா தேர்ட்டி கே தா குடுக்குறேன் சொல்றாங்க அந்த தேர்ட்டி கேக்கு ஆசப்பட்டு நம்மளுக்கு லாஸ் தான மேம் ம்
திருப்பி கூப்புட்றே வேற ஒரு கால் வருது
ஆ ஓகே ஓகே மேம் தேங்க்யூ